லோ
அலோ வணக்கோ தோழி
ஆ வணக்கோ தோழி நல்லாருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் இருக்கோ தோழி
ஆ மதியோ சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
பா உங்க பாப் பாப்பா நல்லாருக்காளா
ஆ நல்லாருக்கா தோழி என்ன சாட்டீங்க
ஆ சிக்கன் சாப்டோ
ம் ம் சரிங் தோழி நாங்க ரசம் சாப்ட்டோ தோழி
ஆ
ம் சேவோ நின்னு அது பக்ரீத் பண்டிகை போனுச்சு இல்லயா நேத்து முடிஞ்சது இல்லயா ஒங்களுக்கு தெரிஞ்சவ்ங்க ஒங்களுக்கு தெரிஞ்சவ்ங்க யாராவ்து முஸ்லீம்ஸ் இருக்காங்களா சாப்பாட்லா குடுத்தாங்களா
ஆ இருந்தாங்க தோழி வந்து எங்கோ எங்க ஏரியால வந்து முஸுலிமோட நலங்கள் தா எங்கள்ட்ட இருக்கு
ம் ம்
வாங்கி அதை எல்லாருக்கு வந்து யா எப்டின்னா மத்த ஏரியால இருந்து எங்க எங்கயாச்சு அ எங்குளுகு குடுங்க அப்டி சொல்லி கேட்டாங்க அத நிலங்கள வந்து இல்ல யாருக்கு கெடயாது இங்க இருந்து எங்க கிராமத்துக்கு தா உண்டு அப்டின் சொல்ட்டு எங்க கிராமத்துகே குடுத்துட்டாங்க எல்லாத்தி பிரிச்சு அது மாரி அது மாரி முஸ்லீம் பண்டிகை வர்றப்ப வந்து சாப்பாடு சமச்சு கிராமத்ல இருந்து பண குடுப்போ
ஆ
அ சாப்பாடு சமச்சு ஒ ஒவ்வொரு வீட்டுக்கூ இவ்ளவு சாப்பாடுன்ட்டு ஒரு அளவோட குடு குடு துடுவா
ஒ இப்பயு இந்த வர்ஷோ வரைக்கு குடுத்துட்டு தா இருக்காங்ளா நேத்து வரையு
இப்ப வரைக்கு குடுத்தாங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி
ஆ அன்னைக்கு போ அன்னைக்கு வந்து நாங்க சமைக்கவே இல்ல அன்னைக்கு நைட்டு மட்டு ஒங்க ஏரியால இது மாரி முஸ்லீம் இருக்காங்ளா
ம் இல்ல தோழி எங்க ஏர்யாலலா முஸ்லீம்லா யாரு இல்ல இங்கெல்லா வச்சிருக்காங்க இங்கியுமே முஸ்லீமோட நலம்லா வச்சிருக்கா ங்க ஆனா வந்து ம் வாங்கி வச்சிருக்காங்க ஆனா அவுங்குலா எங்க இருக்காங்க என்ன அப்டிங்கிற்தே தெரியாது
அப்டியா
ம் இப்ப இன்னிக்கு வந்து ம் அ ம் அதாவ்து இந்த டேரக்டர் இருக்காங்லையா டேரக்டர் நடிகர் அ மான பாக்யராஜ் அவர்கள் வந்து எற்ந்திருக்காங்க இல்லயா
அ ஆமாங் தோழி அவர் ஒரு ந ஒரு நல்ல நடிகர் இல்லாம நல்ல இயக்குனரு வேற
ஆமா அவுங்குளோ ட படங்கள்லா எப்டி தோழி இருக்கூ நெறைய படொ வந்து இந்த முந்தானை முடிச்சு அப்டிங்கிற படோ பாத்தீங்க அப்டினாக்கா ரொம்பவே நல்லா இருக்கு இல்லயா அ அந் மாதிரி வந் து அவுங்ளோட பழைய படங்கள்லா பாத் தீங்ளா விரும்புவீங்ளா அப்போ அவுரோட இழப்பு அப்டிங்கறது வந்து ந உங்ள பொறுத்தளவ்க் எந்த மாரி நீங்க யோசிக்
என்னுடைய பெரிய இழப்புதா தோழி வந்து அவ்ங்க வந்து நல்ல நடிகரும் கூட வந்து மக்களுக்கு வந்து எப்பிடி வந்து கிராமப்புறங்கள வ ஒரு புறம் ரொம்ப ஒ அசிங்கமா இது நடிக்காத வந்து ஒரு கிராமப்புறங்கல எப்டி புரிஞ்சிக்குணு ஒர் ஃபேமிலியோட அந்த படத்த பாக் க்லா அப்டிங்கிற அளவுக்கு அவர் நடிச்சிருப்பாரு
ஆ ஆமா கிராம மின்னாடியே நடிச்ச படங்கள்ல்லா பாத்தீங்க ன்னா ஒரு கிராமத்த வந்து ம் மையமாவே கொண்டு தா நடிச்சிருப்பாங்கில்லையா ஒரு எளிமையா வந்து கிராமத்துல வந்து கிராம மக்கள் வந்து எப்டி இருப்பாங்க அப்டிங்கறத வந்து அ வங்களோட அ படத்துல பாத்தீங்க அப்டின்னாக்கா நெறைய படங்கள் வந்து இயற்கையா ன முறையில வந்து அதாவ்து கிராமத்த பத்தியே இருக்கு இல்லையா
ஆ ரொம்ப எதார்த்தமான நடிப்பா இருக்கு அவ்ங்ளோட படோ இன்னிக் கு வந்து அவ்ங்க வந்து இன்னிக்கு காலல காலையில வரைக்கிமே வந்து ஆ ம் வாக்கிங்ல்லா போயிட்டு வந்து எறந்திருக்காங்க அப்டிங்கறது வந்து அவ்ங்க குடும்பத்துக்கு வந்து ரொம்ப பெரிய இழப்பா இருக்கு ஒர் ஒடம் முடியாம இருந்து ஒரு நால் நாள் படுக்கையிலருந்து எறந்துட்டாங்கன்னா கூட சோ ஓடம் செர்ல்ல எற ந்து போயிட்டாங்க அப்டின்ட்டு சொல்லலா காலைல வந்து அவுங்க வந் து அவுங்ளோட மனைவியோட வந்து ம் வாக்கிங் போய் ட்டு வந்து அ வீட்டுல இருந்தப்ப தா வந்து அவுங்க வந்து எறந்திருக்கறாங்க வீட்டுக்கு வந் து எறந்திருக்கிறாங்க அப்டிங்கறது வந்து அவுங்க குடும்பத்துல உள்ளவங்கள வந்து ரொம்பவே பாதிச்சிருக்குல்ல திடீர் மரணம் அப்டிங்கறத வந்து எதிர்பாக்காம இருந்திருப்பாங்க அவுங்கள்ட்ட வந்து ஆ எதுவுமே சொல்லாம எ எந்த விஷ்யத்த பத்திமே சொல்லாம பே சாம திடீர்னு நல்லாருந்தவங்க எறந்துட்டாங்க அப்டிங்கறத அவ்ங்க குடும்பத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு இழப்பா இருந்திரு
அ ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் ஒரு சில விசயங்கள் வந்து ஒரு சாதார்ணமாவே வந்து ஒரு ஒரு ஒரு ஒருத்தர்க் கொடம் செர்ல னா வந்து ஆ வீட் சிலர் ரின்னால பாக்குணு ம் அது ஒரு நல்ல விஷ்யங்களு சொல்லுவாங் க மத்த விசயங்களு வந்து அ பகிர்ந்து கொள்ளுவாங்க அ து வந்து எதுமே இல்லாத வந்து திடீர்னு போயிட்டாங்கல்ல அவுங்க
ஆமா அதுக்கு வந்து நெறய திரை பிரபலங்கள் வந்து இன்னிக்கு வந்து நெறய பேர் வந்து அஞ்சலி செத்திருக்காங்க அதில்லாம அவ் க வந்து அவ்ங்ளோட கண்ண வந்து தியானம் பண்ணிருக்காங்க அப்டிங்கறது ரொம்ப பெரிய ம் ஒரு நல்ல விஷ்யோல்ல அவ்ங்க வந்து இந்த சூழ்நிலையிலய்மே வந்து அவுங்க குடும்பத்தினர் வந்து அவ்ங்களோட கண்ண வந்து தானம் பண்ண சொல்லி குடுத்துருக்காங்க அ அவ்ளோ பே அவுரு வந்து அது வந்து ஒரு பெரிய இழப்பு ஆ அந்த நேரத்துல வந்து அவ்ங்க வந்து செ அது இல்ல முடிஞ்சிட்டு அப்டிங்கறத யோசிக்காம வந்து அவுங்க வாய அவங்களோட குடும் போ வந்து இந்த பெரிய இழப்பு நெனைக்காம அந்த அந்த அவ்ளோ பெரிய கஷ்டத்திலய்மே வந்து அ அவங்களோட கண்ண வந்து தியான பண்ணிருக்காங்க அப்டிங்க றது ரொம்ப ம் பாராட்டக்கூடிய ஒ ரு விஷ்யம் இல்லையா அ ஆமா
ஒவ்வொருத்தருமே இது மேரி நல்லா விஷ்யங்கள் செஞ்சா நல்லா இருக்குந்தோழி
இதுக்கு முன்னாடி வந்து அ ந பாரதிராஜா சார் அவர்கள் வந்து எறந்து போனாங்கல்ல அவுங்க எறந்து வந்து இப்யி இப்பதா இ இன்னியோட வந்து பதினாறு நாள் தா ஆகுதா அவுங்க எறந்துபோய் அதுவே வ ந்து ஒரு பெரிய இயக்குனர் அவுங்களுமே அவ்ங்களோட அ ம் இறப்பு அன்னிக் கிங்கூட ராதிகா மேடம் அவர்கள் வந்து நின்னு எல்லாமே செஞ்சாங்க அவ்ங்க முன்ன நின்னு கடைசி வரைக்குமே இருந்து எல்லா நல்லது கெட்டதும் நின்னாங்க அதே மாரி இன்னிக்கி பாக்யராஜ் சார் அவர்களாக்குமே செரி இப்பய்மே ராதிகா மேடம் அவர்கள் வந்து இன்னிக்கு வந்து அவுங்களோட அ இ இறந்தப்ப அவ்ங்க வந்து எப்டி நின்னு எடுத்து பண்ணாங்களோ அ அதே மாதிரி வந்து இன்னைக்குமே வந்து அ காலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ம் அ ஆம்புலன்ஸில வந்து அவங்கள எடுத்து வருவாங்க இல்லையா அவங்கள உடல எடுத்துட் டு வந்ததுல இருந்து அவங்கதா அந்த ஆம்புலன்குள்ளே இருந்து அவங்க வந்து இறங்கி இறங்கி வந்தாங்க அதுலருந்து இப் இப்போ வரைக்குமே வந்து அவங்க அவங்க வீட்ல வந்து அ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க
ம் அவங்களோடலா வந்து அவங்க இயக்கிய படங்கள் எல்லா வந்து ராதிகா மேடம் வந்து நெறைய நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க நெறையாவே வந்து அனுபவ இருக்கு அதுனால வந்து ஆ அது போற விஷயங்களு ஒரு ஈர்ப்பு தனிமையா இருக்கு ம் ஒரு பழக்க வழக்கங்கள் அ எல்லா அவங்க அவங்க ரொம்ப நெருங்கி நெருங்கி பழகிருப்பாங்க
ஆமா தோழி அது அது மாதிரி வந்து ம் இன்னி எனக் வந்து இன்னைக்குதா தெரியு பாக்யராஜ் சார் அவர்களோட மருமக வந்து கீர்த்தி அப்டிங்கிறது வந்து எனக்கு இன்னைக்கு தா தெரியு அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஆங்கர் அந்த ஒரு இது ஒரு இது து விஜய் டிவியா இருக்கட்டு ஜி தமிழா இருக்கட்டு அந்த மாரி பே பெரிய பெரிய நிகழ்ச்சியில வந்து வந்து அவுங்க வந்து ஆங்கர் பண்ணி நான் பார்த்திருக்கிற அ இ இன்னைக்கி எனக்கு வந்து இப்பதா இன்னைக்கி அவுங்க இறந்தப்பதா தெரியு அவுங்க வந்து இவங்களோட மருமகள் அப் ப்படிங்கிறதே எனக்கு இன்னைக்கி தா என் தெரியு தோழி அது உங்களுக்கு தெரியுமா
இல்ல தெரி தெரியு அவுங்க வந்து நெறையா இதுல வந்து அ சொல்லிருக்காங்க அப்பாந்தா கூப்டுவாங்க மருமகள் வந்து ஏற்கனையே தெரிஞ்ச விஷயந்தா எனக்கு இது
ஆ எனக்கு வந்து இன்னைக்கு தான் தெரியு எனக்கு வந்து அவங்களோட அந்த குடும்பத்த பத்தி வந்து பெருசு சா தெரியாது இன்னைக்கு காலையில தா எனக்கு வந்து தெரியும் அவுங்களுமே வந்து ரொம்ப ம் நல்ல டைப்பு நல்ல மாதிரி பேசுவாங்க எல்லா நிகழ்ச்சிலயுமே ரொம்ப எல்லார்ட்டயுமே வந்து நொல் நல்ல காமெடியாவு சரி அ நல்ல விதமா பேசுவாங்க வாங்க எங்களுக்கு வந்து இன்னைக்கி காலையில பாத்தப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவுங்களோட மருமகளா இவுங்க அந்த பெரிய ஆடம்பரம் அப்படிங்கிறது அவுங்கள்ட்ட நான் எந்த நிகழ்ச்சியிலுமே வந்து நான் பாத்தது கெடையாது
இல்ல அவுங்க எந்த எல்லா நிகழ்ச்சியுலேயே வந்து அவ அப்பா பொண்ணுங்கிற மாரிதா இது பண்ணுவா வாங்க அ ஆமாங் அதனால வந் அது அது ஒரு நல்ல கொ ஒரு நல்ல மாமனார் மருமகன்னு கூட சொல்லலா
ஆமா இப்ப வந்து சமீபத்துல இந்த மாரடைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிருக்கு இல்ல யா அதுக்கு வந்து நம்ம எடுத் த்துக்கற உணவு பழக்க வழக்கங்கள் அப்டின்னு கூட சொல்லலா
கண்டிப்பாதோழி இப்பதா வந்து அது ரொம்பவே இதுவா இளமைல தான் பா மோஸ் ரொம்ப பாதிக்குது இது நெறையா பேர பாதிக்குது போயி பாக்கியராஜ் சார இப்புல வந்து எழுவத்தஞ்சி எழுவத்தி மூனு வயசு தா போல அத வந்து அ மத் த்தவுங்க வந்து ச சிறு வயசுலேயே மாரடைப்பு மாரடைப்பு இப்ப எங்க கேள்வி எப்படி போட்டாலு அது பெற இதா வருது ஏன்னா உணவு கலப்பிடங்கள் தா
ஆமா உணவு அ இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந் து உணவு பழக்கம் தான் அப்டின்னு தா சொல்லலாம் அந்த காலத்துலா மாரடைப்பு அப்டிங்கிறது என்ன னு அப்படின்னே தெரியாது இல்லையா ஏன்னா வந்து அந்த காலத்து உணவுலா எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாக்கா நெறையா சத்தான உண ணவுகள் தா சாப்டாங்க் அ பார்க்க போனோம்னா சாதாரணமா இந்த கோழி இருக்கு இல்லையா இப்ப வந்து பிராய்லர் கோழி அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்கு இதுவே வந்து எனக் க்கு வந்து வெவரம் தெரிஞ்ச வயசுக்கு விவரம் தெரிஞ்சப்பல்லா வந்து இந்த பிராய்லர் கோழிய அப்படிங்கிறது கொஞ் ரொம்பவே லேட்டா தான் வந்து இந்த பிராய்லர் கோழி அப்படிங்கிறதே வந்தது அதுக்கு முன்னாடி எல்லா பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த நாட்டுக்கோழி தா வந்து சமைப்பாங்க சின்ன வய்ஸ்ல நம்ம வீட்ல வளர்த்துட்ருப்பாங்க டக்குன்னு யாராவது உறவினர் வராங்க அப்டினாக்கா அவ வந்து அடிப்பா அடிச்சசிய அது போய் சாப்டுவாங்க அது வச்சு ஆம்மா அதிகபட்சமா வந்து கோழி கொழம்பு அப்டிங்கதே வந்து ஏதோ ஒரு விஷேச நாட்கள்லதா சா சமப்பாங்க இன்னோனு யாராது உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்டினாதா சமப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்க அப்டினாக்கா இப் இப்ப வந்து எப்ப வேணாலு நெனச்ச நேரமெல்லா வந்து கோழிங்கிறது சாப் சாப்ட்டுட்ருக்காங்க இல்லையா அதுவு இந்த பிராய்லர் கோழி அப்டிங்கிற இத வந்து அதி அதிகமா சாப்டுட்ருக்காங்க திடீர்னு இப்ப எப்பலா நெனைக்கிறாங்ளோ அப்பலா அ இப் அதுவு வந்து இப்போ ஒரு பழக்கமாயிட்டு இந்த ஞாயிறு விடுமுறை என்றால் ஒட்னே கோழி கொழம்புதா அப்டிங்கிற மாதிரி ஆயிட்டு இல்லையா
அ ஆமாங் தோழி அது இப்ப பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அல விசேஷங்கள் இல்லாத நாளே விசேஷமே கெடையா யாது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்தா பெரும்பாலுமே
ஆமா
ஆ அது போலதா இது ம மக்கள வந்து பாதிக்கப்படுத்துது மே
ஆமாங்கத் தோழி சே நமக்கான நேரம் முடிந்து விட்டது மீண்டும் ஒரு அழைப்புல இதபத்தி பேஸ்லா
அ ரொம்ப நன்றி தோழி
நன்றி